ஹலோ
ஆ வணக்கம் தோழி கேக்
ஆ வணக்கம் தோழி ம் கேக்குதா நா பேசுறது
ஆ நீங்க பேசுறது நல்லா தெளிவா கேக்குது எப்டி இருக்கீங்க நலமா இருக்
ஆ நா நலமாருக்கே நீங்க நலமாருக்கீங்ளா
ஆ நானும் நலமா இருக்கே தோழி சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டே தோழி
என்ன சாப்டீங்க
நா வந்துட்டு பாத்தீங்க அப்டின்னா சாதோ சாம்பாரு அப்பறோ உருளக்கிழங்கு பொரியல் நீங்க
நா வந்து ஒயிட் ரைஸு காரக்கொழம்பு பிரியாணி
ம் ஓகே தோழி ஓகே தோழி எனக்கு ஓரளவு தோழி ரொம்ப அந்த அசைவல்லா ரொம்ப தெரியாது சைவ‌ மட்டு ஓரளவு தெரியு உங்களுக்கு
ஆ எனக்கு எல்லாமே தெரியு சைவமு தெரியு அசைவமு தெரியு ஆ பிரியாணி தா
ஓகே அது எப்டி பண்றதுன்னு செய்யமுறை நீங்க சொல்றீங்களா
ஆ சொல்ற ஒரு கிலோ அரிசி க்கு ஒரு கிலோ ஒன்ற ஒன்னே கால் கிலோ கூட மா சிக்கனோ மட்டனோ எடுத்துக்கலா
ம்
ஃபஸ்ட்டு அ வெங்காயோ ஒரு ஒரு கால் கேஜி வெங்காயோ ஆ தக்காளி ஒரு கால் கேஜி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சு வச்சுட்டு
ம்
அதுக்கப்புறோ எண்ணைய ஊத்துட்டு பட்ட லவங்கோ ஏலக்கா இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஆனியன் போட்டு கட் பண்ணிட்டு
ம்
அதுக்கப்புறோ போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுட்டு அதயும் ந ல்லா கொஞ்சோ ட்ரை ஆவுற வரையு கொஞ்சோ கலர் சேஞ்ச் ஆவுற வரையு ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறோ கறி எடுத்து போட்டு நீ எது யூஸ் பண்றீயோ சிக்கனோ மட்டனோ எது யூஸ் பண்றீங்களோ அந்த கறிங்களை எடுத்து போட்டு நல்லா கொஞ்சோ ஒரு ஒரு டென் மினிட்ஸ் இல்ன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது நல்லா அதுலயே கறி நல்லா வேகுற மாரி விட்டுட்டு மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணிட்டு
இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்டலா நம்ளே அரைச்சிக்கலாமா இல்ல கடையில வாங்க
நம்ப வாங்கி இது பண்றது நல்லது நம்ம வாங்கி அரைச்சு வச்சு யூஸ் பண்றது நல்லது அவுங்க எப்ப இது பண்றாங்க எக்ஸ்பரை டேட் போடுவாங்க ஒரு டேட்டு அது நம்பளுக்கு நம்ப பாக்கலல்ல அது எந்த அளவுக்கு இது பண்றாங்கன்னு நம்ம அரச்சு வச்சு யூஸ் பண்றது இதுவா இருக்கு ஒரு ஃபா அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறது அது நம்ம கூட ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்க போறோ எல்லா பொருளு இஞ்சியு இந்த இதுவு ஏற்கனவே நம்ப வீட்ல இருக்கு பூண்டு தனியா யூஸ் பண்றது தா சமையலுக்கு இஞ்சி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்குனா அது வரு ரெண்டு நாளைக்கு அரச்சு வச்சுட்டா குளிர்சாதன பெட்டியில வச்சுட்டா நம்ம எப்போ தேவப்படுதோ அப்போ கொஞ்சோ எடுத்து போட்லா அப்பன்னா அப் ஒடனே யூஸ் பண்ணிட்டு ஒடனே தூக்கி போட்டுற மாரி இருக்கு வாங்கறது அது ஃபிரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ண முடியாது அதனால நம்ம வாங்கி அர ச்சு வச்சுக்கிறது நல்லது அதுலே கறி போட்டு அதே வந்து பாஸ்மல் ரைஸ்னா வாட்டரு ஒரு கேஜி வாங்குவோ ஆனா ஒரு கிலோக்கு ஆ ஒன்னே கால் கிலோ தண்ணி ஊத்தணு சாதாரண நம்ப நார்மலா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ச அரிசில அது ஒரு கப்புக்கு ரெண்டு ஒரு கிலோக்கு ரெண்டு ரெண்டு கிலோக்கு தண்ணி ஊத்துற மாரி இருக்கு நம்ம எடுக்கிற கப்புல எந்த கப் எடுக்குறோமோ அதுல ரெண்டு மடங்கு தண்ணி ஊத்தர மாரி இருக்கு பாஸ்மல் ரைஸ்னா அதுல ஒன்னே கால் கிலோ தா வரும் போட்டு தம்மு போற துனாலு போடலா இல்ல ஸ்லோவா வச்சி இதுவுல தீ மூட்டி இது பண்றதுனாலு பண்ணலா
ஓ ஓகே ஓகே ஓகே
ஒரு சிக்ஸ்டின் மினிட்ஸ்ல இதுவாயிடு ஏனா அதெல்லா கறி எல்லாமே வெந்துதான நம்ம எடுத்து போடுறோ தண்ணி ஊத்திட்டு அதுக்கப் ஆ வேக வச்சு போடலா அதுவு ரொம்ப விசிலு விட்டா அதுல இக்கிற எலும்புங்கல்லா ரொம்ப இதுவு தெரிஞ்சுடு
ம்
முழுக்கச்ச தொண்டையிலு சிக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டு மூணு விஸ் ல்லா மூணு விசிலு அவ்ளோதா ஏனா இதுல நம்ம விசில் போடுறோ அதனால ஒரு மூணு விசில் ரெண்டு விசில் அதுவே கொஞ்சோ இதுவாதா இருக்கு இதுவே ஒரு ரெண்டு விசி ரெண்டு விசில் வருல்ல அதா இதுக்கு இதா இருக்கு நார்மலா அவ்ளோதா உங்களுக்கு அசைவத்துல என்ன சமைக்க தெரியு
எனக்கு அசைவத்துல சிக்கன் கிரேவி பண்ணுவே அதுக்கப்புறோ பாத்தீங்க அப்டினா முட்ட ஆ மா அது என்ன சொல்லுறது முட்ட வந்துட்டு பொறிக்கிறது அவிக்கிறது அந்த மாதிரி தெரியு மத்தபடி பாத்தீங்க மத்தபடி அசைவத்துல வேற எதுவு நா சமைக்க கத்துக்கல எதுனால முன்னன்னா இப்ப அசைவம் பாத்தீங்க அப்டினா ஒரு ஆ ரெண்டு வருஷமா தா சாப்பிடுறே அதுக்கு முன்னாடியெல்லா நா அசைவம் சாப்பிடவே இல்ல ஸ்கூல் படிக்கைல்ல சாப்பிட்டே அப்புறோ கொஞ்சோ ஸ்கிப் பண்ணிட்டே
ஆ ஆ
அதுக்கப்புறோ இப்பதா சாப்பிடுறே அதனால சமைக்க கத்துக்கிறதுமே அந்த அளவுக்கு ஆர்வோ இல்ல
ம் ம் ம் செரிங்கம்மா அப்புறோ கத கத சொல்லவா கதை கேக்குறீங்களா
கதை நல்லா சொல்லுவீங்களோ
ம் சொல்லுவே
ஆ சொல்லுங்க எத பத்தி கதை சொல்ல போறீங்க
ஒரு அதா ஒரு விஷ் வே எப்டி சொல்லலா அனிமல்ஸ் தா பேர்ட்ஸ் அனிமலுடைய பேர்ட்ஸ் ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு அந்த காட்டுல ஒரு நாலஞ்சு புறாக்கள் வந்து கூட்டமா மேயறதுக்காக வந்திருக்காங்க அந்த காட்டுல அப்போ ஒரு வேட்டையன் வந்து ரொம்ப பசியோட ஒரு வேட்டையன் வரான் அந்த காட்டுக்கு நம்மோ ரொம்போ ரொம்ப தூரமா நின்னு பாக்குறா அந்த புறாக்கள் வந்து இற தேடிட்டு இருக்கு கீழ
ம்
தேடுறச்ச அந்த அந்த வேட்டையனு பரவாயில்ல நம்ம பசிக்காக நம்மளுக்கு இங்க உணவு கெடச்சிடுச்சு இந்த நாலு புறாவையு நம்ம அது சமைச்சி அத நம்ம சாப்பிட்றலா அப்டினு சொல்ற மாரி அவுங்க அவுங்க மைண்டுல ஓடிட்டு இருக்கு அவ அங்க இருந்து ரொம்ப தூரமா பாத்துட்டே இருந்தா இந்த புறாவ சரி நம்ம இந்த புற நம்ம அவ வந்து வல எடுத்துட்டு வந்துருக்காங்க அந்த வேட்டையன் வந்து வலைய எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த வலைய வந்து பிரிச்சுட்டு அதுக்கு மேல வந்து அதனுடைய உணவ போட்டுட்டு போறா அந்த வலக்குள்ள வந்து மாட்ணுன்றுக்கனால அந்த வேட்டையின் என்ன பண்ணிட்டா வலைய பிரிச்சுட்டு ட்டு அந்த வலே உள்ள போட்டுட்டு இவ எனக்கு ரொம்போ ரொம்போ தாகமா இருக்குன்ட்டு கொஞ்ச தூரமா போய் தண்ணி குடிச்சிட்டு வர்லான் சொல்ட்டு அவுங்க போறாங்க அங்க தண்ணி குடிச்சிட்டு அவ்ங்க வரலாங்காட்டியு இந்த புறாக்கள் என்ன பண்ணுச்சு அந்த அதுல எற இருக்குது வல போட்ரு காங்கனு தெரியாம அது போய் அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிச்சி நாலஞ்சு புறாவு என்ன பண்ணச்சு அந்த வலைக்குள்ள மாட்டி அந்த தீனி எடுக்குபோது எந்த உணவு எடுக்குபோது அதுல மாட்டிக்கினு ஆ பரவால்ல இந்த இந்த இது வந்து நம்மளுக்கு மாட்டிட்டு இருக்கோ ட்டு அவரு என்ன பண்றாரு நம்பதா போட்டு வன்ட்டமே வல அங்க மாட்டிட்டு இருக்கு இந்த புறாக்கள்னு சொல்லிட்டு அந்த வேட்டையன் யோசனையா இருந்து தண்ணி குடிச்சிட்டு வர்ற வர்ற வழியிலயே இந்த புறாக்கள் ஃபுல்லாவே ஃபுல்லா சுத்தி மாட்டிச்சு மாட்டி
அதா பொதுவா வந்துட்டு இந்த எற வெச்சாலே இது நெறையாப் புறாக்களா இருக்கல்லா நெறைய விலங்குகள புடிக்க இப்டித்தானே பண்றாங்க
ஆ அப்டிதான எற போட்டு ஒண்ணு கிடைக்குதூனு அவங்க போறப்போ அந்த இது இல்லாத போயிடுதுல அவங்க உயிரியே இது ஆவுற மாரி இது என பண்ணுச்சு இந்த வேட்டைன்னு வரலாங்கட்டியு இந்த புறாக்கள் வந்து எல்லாமே மாட்டிச்சு அந்த வழியா ஒரு பெரிய அ எப்டி சொல்றது ஓட்ட இருக்கு அந்த ஓட்டைக்குள்ள ஒரு பெரிய எலி ஒண்ணு இருக்கு அந்த எலி வந்து யோசன அனையா வெளியே வந்து அ யோ இந்த நாலு புறாக்களு மாட்டிண்டு இருக்கே அந்த வேட்டையன் வந்தானா அதங்கள சமைச்சு சாப்ட்டுருவானே சொல்ட்டு யோசிச்சு நம்பளால முடிஞ்சது நம்பளால நம்ப சின்ன விலங்குதா ஆனா நம்பளால முடிஞ்சது எதாச்சு ஒண்ணு செஞ்சாவனு அந்த அந்த புறாக்களுக்குன்னு சொல்லி அத யோசிச்சு வெளிய வந்து இத நம்மளா என்ன முடியு நம்ம பல்லுதா நம்மளுக்கு சார்பு அந்த பல்லால நம்ம அந்த இதுவெல்லா கட் கட் பண்ணி விட்டுணு கட் பண்ணி விட்டணு சொல்ட்டு அது என்ன பண்ணிச்சு அந்த அந்த வலைய எல்லாத்தையு கட் பண்ணி உட்டுச்சாங்க அங்க கட் பண்ணி விட்டோன்னே ஆனா அந்த வேட்டையன் வந்து புறா மாட்டக்குச்சின்ட்டு தண்ணி குடிச்சுட்டு வராங்க வரும்போது ஆ வரும் போது இந்த இது வந்து அழகா கட் பண்ணி உட்டு அது வலைல போய் அந்த எலியு போய் பூந்துருச்சு அப்ப தெரியாது அவுங்களுக்கு எப்டி தெரியுங்க தா தெரியு அது சின்ன விலங்கு அது வந்து கட் பண்ணி விட்டுட்டு அங்கங்க கட் பண்ணி விட்டு போயிடுச்சு அந்த வேட்டையன் நம்மளுக்கு கரெக்டான உணவு கிடைச்சிச்சுன்னு சந்தோஷத்துல வராங்க கிட்ட வரு போது இந்த புறாக்கள் எல்லாமே பறந்து போயிடுச்சு தப்புச்சு அந்த எலி அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த புறாக்கள் எல்லாமே தப்பிச்சு போயிடுச்சு ஐயோ நம்பளுக்கு கைக்கு எட்னது கெடைக்கா போயிடுச்சே ம் கெடைக்கா போயிடுச்சே அவுங்க ரொம்ப இது பண்றாங்க அதுனால இப்ப இதுல என்ன என்ன சொல்ல வரேன்னா நம்ப சின்னது நம்பளால எதுமே முடில அப்டின் அப்டினு எதுவு நெனைக்க கூடாது நம்பளாச் நம்பளால யாருக்காச்சு ஒரு சின்ன உதவியாச்சு பண்ண முடியு நம்பளால முடிஞ்சத செய்ய முடியு அப்டின்ற மாரி நம்மளோட மைன்ட் செட்டு இருக்கனு அதனாலே இந்த கதைய சொல்லவா
சூப்பர் சூப்பர் தோழி சூப்பர் தோழி கத வந்துட்டு சூப்பரா சொல்றீங்க நீங்க சொல்லும் போது நம்ம கத உள்ளயே போற மாதிரி ஃபீல்ல அந்த அளவுக்கு நல்லா சொல்றீங்க
ம் ம் நன்றி தோழி உங்களுக்கு ஏதாச்சி தெரியுமா கத ஆமா தெரியு உங்களுக்கு ஏதாச்சி கதா தெரியுமா ஆ அப்பப்போ அப்பப்போ படிப்ப
ஓ அதா புதுவிதமா கத சொல்றீங்க சேரி செரி செரி அப்ப கதனா கவித எழுதுறதுலயில்லா ஆர்வ இருக்கா
ஆ எழுதுவ
சூப்பர் தோழி சூப்பர் சூப்பர் ம் பரவால்ல நெறைய திறமைகள் உங்களுக்குள்ள ஒழிஞ்சிருக்கு
இருக்கு ஆனா வந்து நம்மளுடைய தெறம எவளோ முக்கியமோ அதே மாரி நம்ம குடும்போ அதவுடைய ஸ் முக் முக்கியல அதனால நம்ம பசங்க கொஞ்ச மேல வரவே நெறிய நம்ப எல்லாத்தையோ உள்ளயே வெச்சுட்டு இருப்போல்லா அமைதியா வெச்சுட்டு இருக் அவ படிக்கிறாங்க அதனால அவுங்க கொழந்தைங்க கொஞ்ச இது வரோ ஆமா ஆமா கொஞ்ச இதுவா வரையு நம்ம கொஞ்ச இது பண்ணோ நம்ம லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண் போனோனா எல்லாத்தையோ சகிச்சுதா ஆவுன்றதுனால அது லைஃப் போயிட்டு இருக்கு
ஓ
உங்களுக்கு அது கத தெரியுமா
கதை வந்துட்டு நா அந்தளவுக்கு புக்கல்லா வாங்கி அந்த மாரி படிச்சது இல்ல பாட் ட்டு கேக்குறது புடிக்கு
ம் ம்
ஆ அந்த மாரி பாட்டு பாடுறது புடிக்கோ ஆனா இது கதை வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்குத் தெர்ல தோழி செரி நம்ம நேர முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம தொடர்ந்து பேசுவோ தோழி நன்றி தோழி